ஹலோ
ஆ சொல்லுப்பா வணக்கம் நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி
ஆ அதுதா அது இப்போ உள்ள நறைய நியூஸ்ல நா கேள்விப்படுறேன் நானே கூட அனுபவிச்சிருக்கே இந்த ஆன்லைன் அ இது மோசடி பத்திலா வந்துட்டு நறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அதுதா வந்துட்டு ரொம்ப அது பயம்பூத்துற மாரி இருக்கு நம்ம எப்டி வந்துட்டு அ இப்ப எல்லாருமே வந்து எப்படின்னா வயசானவங்களும் சேரி சின்ன வயசு ஆளுங்களு செரி எல்லாருக்குமே வந்து போனுன்ற ஒரு விஷயோ இருந்தாாதா வந்துட்டு உயிர் வாழவே முடியு அப்டின்ற மாரி ஒரு சூழ்நில போயிட்டு இருக்கு அதனால என்ன பண்றதுன்னா வந்துட்டு ஒரு மெசேஜ் மாரி வருது அத தெரியாம வந் வந்துட்டு அமுத்திட்டோம்னா வந்துட்டு நம்ம பேங்க்ல இருக்குற காசு எல்லாமே போயிடுது அந்த மாதிரி எல்லா நறைய விஷயங்கள் நடக்குது அதுக்கு தான் என்ன பண்றது எப்புடி வந்துட்டு நம்ம ஒரு இப்ப ஏதா ஒரு மெசேஜ் எத வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணனு அது ஓபன் பண்ணலாமா வேண் டாமா அந்த மாரி நறைய விஷயங்கள் வந்து கவர்ரமெண்ட் சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலு மோசடிக அதிகமாயிட்டே தான் இருக்கு அத பத்தி நீங்க என்ன நனைக்கிறீங்க
ஆமாப்பா நீங்க சொன்னது நூத்துக்குநூறு உண்ம இப்ப வந்து என்னதா வந்து நம்ம டெக்னாலஜி வ வளர்ந்து இதானாலு ஆனா மோசடி பண்றவங்க இது மூலியமாவு பண்றாங்க இந்த மூலியமா பண்றதுனால இப்ப படித்தவர்கள் செரி நம்ம வந்து ஒவ்வொரு லிங்க் வந்தாலும் சேரி இல்ல நம்ம அக்கௌண்ட்ல இருந்து காசு போனாலு சேரி நம்ம வந்து படிச்சவங்க நம்மனால பார்க்க முடியு எல்லா பண்ண முடியு அதுவு வயதானவர்கள பத்தி நினைச்சு பாருங்களேன் அவங்களுக்கு ஸ்மார்ட் போன் வந்து ஒரு என்டர்டெயன்மெண்ட்டுகாவது தேவப்படுது ஏதாவது அவுங்க பாத்துட்டு இருப்பாங்க அந்த மாரி பொழுதுல வாட்ஸ்அப் ல உங்குளுக் வந்து எதோ ஒரு லிங்க் வந்தது அப்டின்னா யாருன்னு அவுங்களுக்கு தெரியாதுதா பட் எதோ வந்திருக்குன்னு டக்குனு அவுங்க தொறந்து பாப்பாங்க நம்மட்டல கேக்க மாட்டாங்க தொறந்து பாக்கு பொழுதே வந்து இப்பல்லா வந்து அக்கெளண்ட் ஹேக் ஆயிருது அப்டி இப்டிங்கறாங்க அது மட்டு இல்லாம இப்ப நேத்து நா கேள்விப்பட்ட ஒரு நியூஸ் என்ன அப்டின்னா நம்ப வாட்ஸ் வாட்ஸ்அப்பையு வந்து ஹேக் பண்ணிடுறாங்க அப்டின்னு சொல்லிட்டு அப்டி எனக்கு என்னோட கணவரோட நண்பர்கள் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ப ஹேக் பண்ணி அக்கவுண்ட் ஹேக் பண்ணி ஐம்பதாயிரம் வரை ஒருத்தரோட அக்கௌண்ட்ல இருந்து ஐம்பதாயிரம் வரை போயிருக்கு அப்டிங்கறாங்க சேரி இந்த மாரி திருட்டு ஏற்படும் போது நம்ம அப்ப காசு சம்பாரிச்சு எங்கேதா நம்ப வைக்கிறது இப்பிடி இருந்தா இல்லியா
ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தா ஏன்னா வந்து இப்போ ஏன்னா முன்னாடில்லா வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடில்லா நம்ம எல்லாமே இந்த கையில இருக்கிற பணத்த தா நம்ம வந்து யூஸ் பண்ணோ ஒரு ஏ டி எம்ல இருந்த காசு எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ஒரு கடையில குடுக்குறது அந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தோ அ டிரான்சாக்ஷன் எல்லாமே அந்த மாரி நடந்துச்சு பட் இப்ப எல்லாமே முடிஞ்ச வரைக்கு எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு இப்ப படிக்காதவங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு போன் யூஸ் பண்ண தெரியாது அதனால வந்துட்டு ஆன்லைன்ல பண்ண தெரியாது அப்டின்ற ஒரு நெலம இருந்துச்சு இப்ப வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எப்டி பண்ணணு அப்டின்றது சொல்லி குடுத்து எல்லாருமே வந்துட்டு ஆன்லைன்ல பேங்க் இத வந்துட்டு எல்லா கொண்டு வந்துட்டு அ அதவே நம்ம யூஸ் பண்றதுனால வந்து நம்ம நெறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த மாரி ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம இப்ப ஒரு இது காசு அனுப்புற ஒரு ஆப் பாத்தீங்கன்னாலே கூட தெரியாம ஒரு நம்பர் மிஸ் ஆயிட்டா கூட இப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய் அனுப்புறீங்கன்னா ஒரு தப்பான நம்பருக்கு அமௌண்ட் போயிடுது அந்த மாதிரி அமௌண்ட் போனதுக்கு அப்றோ உங்களால வந்து எப்டின்னா அந்த அமௌண்ட வந்து திருப்பியு எடுக்க முடியாது அந்த நம்பருக்கு நம்ப கால் பண்ணி கேட்டாலு வந்துட்டு அவுங்க அனுப்புறதுக்கு தயாரா இருக்க மாட்டேங்கறாங்க சோ அந்த மாரி ஒரு சின்ன சின்ன ஒரு தப்பான ஒரு விஷ ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணிட்டா கூட அது அந்த மாரி நெறைய ஒரு அ டிஸ்அட்வான்டேஜ்ன்ற மாரி நெறைய விஷயங்களு‌ இருக்கு சோ அந்த விஷயத்துல வந்துட்டு நம்ம இப்ப வயசானவங்கல்லா யூஸ் பண்றாங்கன்னா தெரியாம ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ராவா போட்டுட்டாங்கனாவோ தெரியாம வந்து ஒரு மெசேஜ் கிளிக் பண்ணிட்டாங்களானோ அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து தப்பா போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு சோ நம்ம வந்து நமக்கு படிக்காதவங்களுக்கு அவங்க யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சோ அவங்குளுக்கு சொல்லி் குடுக்கணுனு நெனைக்கிற இந்த மாரிதா பண்ணணு ரொம்ப எதா மெசேஜ் புதுசா வருது யாருகிட்ட புது நம்பர்ல இருந்து வருதுனா அந்த போன் அட்டென் பண்ணாம இருக்கிறதுக்கு அந்த மெசேஜ வந்து ஓபன் பண்ணி பாக்காம படிக்காம இருக்கிறதுக்கு இதெல்லா அவங்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் குடுக்கணு அப்டின்னு நெனைக்கிற அப்பதா வந்துட்டு அவங்களோட இதுல ஏன்னா எல்லார் போன்லேயுமே இப்ப வந்துட்டு பேங்க் அக்கௌன்ட் வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிதா வெச்சிருக்கோ அது இல்லாம வந்துட்டு யாரோட போனுமே இருக்கான்னு நெனைக்கிற ஏன்னா வேற வழி இல்லாம வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஓகே குடுக்க வேண்டியதா இருக்கு அத யூஸ் பண்ணிதா ஆகணும்ன்ற ஒரு சிட் ஒரு சூழ்நிலையில்லா நம்ம தள்ளப்பட்டிருக்கோ அப்டினு நெனைக்கிற அதனால வந்துட்டு நம்ம வந்து ஆ அவாய்ட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கோ அதனால இதுக்கு மேல வர ஒரு ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமுமே ரொம்ப பாத்து பாதுகாப்பா இருக்கறது நம்ம ஒரு பிள்ளைங்களா நமக்கு இதா ஒரு கடம இருக்கு அவங்களுக்கு நம்ம சொல்லி குடுத்து அவுங்கள இது பண்ணணு அப்படின்னு நனைக்கிறேன் நானு
உம் ஆமாங்க தோழி ரொம்ப செரியா சொன்னீங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு படிப்பறிவு இல்ல இல்ல அவங்களுக்கு எதுவும் தெரியல அப்படிங்க போது அவுங்கனால இதே பண்ண முடிய மாட்டிங்குது இல்லைங்களா ஹ் சோ அவங்கனால அவங்களுக்கு கூட இருந்து சொல்லி குடுக் கேக்க ஒரு ஆள் இருக்காங்க இல்ல அக்கம் பக்கத்தினர் வந்து சொல்லி் குடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு ஆ அவங்களுக்கு ஒரு இதா இருக்கு இல்லையா
ஆ கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப நூத்துக்குநூறு உண்மை தான் எனக்கு தெரிஞ்சவங்களே வந்துட்டு நெறைய இந்த மாதிரி வந்து நானு ஒரு நீங்க ஒரு லட்சம் ரூபாய் குடுத்தீங்கன்னா வந்துட்டு அத நாளைக்கு மூணு லட்ச ரூபாவா மாத்தி குடு அப்புடின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அந்த மாதிரி வந்து சேரி ஓகே நம்ம அதை ட்ரை பண்ணிதான் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு லட்சம் ரூபாவ அனுப்புச்சு அதுவும் வந்துட்டு எப்படின்னா அவங்க அவங்க யாருனு தெரியாது என்ன ஏதுன்னே தெரியாது ஆனா வாட்ஸ்அப்ல ஒரு ஒரு அந்த இதுக்க கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு சாட்டு இருக்கு வந்த கிரியேட் பண்ணி இருக்காங்க கிரியேட் பண்ணிட்டு அத வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு குரூப் மாரி கிரியேட் பண்ணி தெரியாத அவங்களுக்கு வந்து கொஞ்சோ வயசானவங்களா இருப்பாங்களா அவங்கள வந்துட்டு அதுல ஆட் பண்ணி விட்டு அத வந்து அ அவுங்குள் கிட்ட தெரியாம அந்த அமௌண்ட கேட்டு அத வந்து அவங்க தெரியாம அனுப்பி விட்டு அதுல வந்துட்டு ஒரு பெரிய ஆன்லைன் ஸ்கேம் மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அந்த மாதிரி நான் அவங்களுக்கு வந்துட்டு அத வந்து டபுள் ட்ரிபிளா பண்ணி குடுக்குறேன் அப்படின்ற மாதிரல்லா சொல்லி சேரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணிதான் பார்ப்போமேன் பண்ணி அந்த ஒரு லட்சம் ரூபாவு வந்து நமக்கு ஆ வீணா போனதுதான் மிச்சோ அப்படின்ற மாரி ஆயிடுச்சு போட்ட காசும் வரல அதிகமா வரும்னு சொன்னது போச்சு எல்லாமே போச்சு சோ அதனால நம்ம வந்து ரொம்ப ஒரு ஜாக்கிரதையா இருக்கணு ஒரு நமக்கு இப்ப வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது தெரியலன்னு நம்ம கிட்ட ஒரு வார்த்தையோ கேக்கணு அப்படின்‌ நினைக்கிறேன் கேட்டு இந்த மாரி பண்ணலாமா இவங்களுக்கு நமக்கு அந்த அமௌண்ட் அனுப்பலாமா என்ன பண்ணணு அப்படின்னு சொல்ட்டு கேட்டோனா நம்ம நம்ம கொஞ்சோ அ ஓரளவுக்கு தெரியு நிறைய விஷயங்கள் பாக்குறோம் பண்றோ அந்த அத அத வச்சு நம்ம வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு சொல்லலா சோ அவங்களும் வந்துட்டு கொஞ்சோ பாத் து பாதுகாப்பா இருந்துக்கணு அப்படி நெனைக்கிறன் எந்த விஷய மா இருந்தாலுமே நம்ம ஒரு பேங்க்குக்கு போறோனா பேங்க்ல போயிட்டு நம்ம கேட்டோனா அது வந்து கரெக்ட் தா ஒரு ப்ராப்பரா நட ஒரு ப இது ஆன்லைன்லயே வந்துட்டு எனக்கு நீங்க அனுப்புங்க ஓடிபி அந்த மாதிரி விஷயங்கெல்லாம் அ ஷேர் பண்ணுங்க அப்டின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது சோ அது வந்து நம்ம எதா இருந்தாலுமே இப்போ ஒரு காசு எடுக்கணும்னாவோ எந்த ஒரு விஷயம்னாவோ ஒரு பேங்குக்கு போயி அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டு நம்ம சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது
கண்டிப்பா ஆமா தோழி நீங்க சொன்னது சரிதான் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ விளையாடுறதுக்காக ரம்மி அந்த மாதிரி நிறைய ஒரு இதெல்லாம் இருக்கு சமூக வலைத்தளங்கள்லாம் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளோ போடுங்க இவ்வளவு போட்டு நீங்க விளையாடலாம் ஆரம்பத்துல அது எப்டின்னா நம்பள ஜெயிக்க வைக்கிற மாரியே பண்ணுவாங்களாமா ஒரு நாலஞ்சு கேம் அதுக்கப்புறம் நம்ப அப்பதானே ரொம்ப ஆர்வமாகி இன்னும் பணம் போட்டுட்டே இருப்போம் அப்டி பணம் போட்டு விளையாண்டே இருக்கும் பொழுது ஒரு அஞ்சு கேம் ஆறு கேம் விளையாண்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம தோத்து போக ஆரம்பிப்போம் அப்பொழுதுல இருந்து நம்ப அமௌண்ட் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாம நம்ப என்ன சரி இந்த வாட்டி தோத்துட்டோம் சரி அடுத்த வாட்டி ஜெயிப்போம் ஜெயிப்போங்கிற மனநிலையில நம்ம என்ன பண்ணுவோம் கடன் வாங்கியாவது நம்ப போட்டு விளையாடுவோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த காச எல்லாம் போய்கிட்டே தான் இருக்குமே தவர நமக்கு உள்ள வராது அப்படிங்கற பட்சத்துல நம்ப கடன் வாங்கி இது பண்ணோம் அப்டிங்கும் போது நிறைய நீங்க இந்த ந்யூஸ்லெல்லா வந்து பாத்திங்கனா தெரியும் இந்த மாரி ரம்மி விளையாண்டு இறந்துட்டாங்க கடன் வாங்கி அந்த கடன் தொல்ல தாங்க முடியாம இறந்துட்டாங்க சோ இருந்த சேவிங்ஷ் எல்லாமே ரம்மியில போட்டு விளையாண்டு இது பண் ட்டாங்க ஸோ இதுக்கெல்லாமே மூல காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேராசை மட்டும தான் இல்லையா சோ நம்மட்ட இருக்குற காஸ் ச வெச்சு நம்ம யாருமே வந்து ஒரு சந்தோஷம் படுறது கடையது அதையு மீறி நமக்கு வந்து அதிகமா காசு வேணு அப்டிங்கற ஒரு மனநெலைக்கு போறனால வந்து நமக்கு ஒரு இது வருது இல்லைங்ளா தோழி
ம் கண்டிப்பா நீங்க சொன்னது சரிதான் என்ன வந்து நம்ம ரொம்ப பேராசைப்பட்டோனா தேவையில்லாம இருக்கற காசு வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு விஷயத்துலால வந்து இப்போ இது பண்றதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சாலு அது ஒரு பத்து ரூபாவா இருந்தாலு சந்தோஷமா நம்ம வாழலா அதுல ஒரு அஞ்சு ரூபாவ செலவு பண்ண கூட மீதி அஞ்சு ரூபாவ சேத்து வச்சு நம்ம வந்துட்டு க லைஃப ஓட்டலாம் அப்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த எண்ண வேணு அத அதுல இருந்துட்டு ஒரு பத்து ரூபாவ போட்டோம்னா அது இருபது ரூபாவா ஆகும் அப்டின்னு சொல்ட்டு ஒரு பேராசப்பட்டுக்கிட்டே இருந்தோனா வந்துட்டு வந்து நெலையா இருக்காது கண்டிப்பா ஏன்னா இப்போ நம்ம ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோ ஒரு நூறு ரூபாய் வருதுன்னா அது கண்டிப்பா வந்துட்டு அந்த கஷ்டப்பட்ட ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்கு அது வந்து நம் நிலையா நம்ம கையிலயு நிக்கு அந்த காசு ஏன்னா நம்ம யாரு ஏமாத்துல எதுவுபண்ணல அந்த காச நமக்கு வேணு அப்டினா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா மட்டும்தா அது நெலையா நிக்கும் இஷ்டத்துக்கு நம்ம ஏதோ ஒன்னு பண்ணி வந்துட்டு ஒரு இருநூறு ரூபாய் வந்துச்சுன்னா அது கண்டிப்பா ஏதோ ஒரு வழியில நமக்கு போயிடு அப்டின்தா நானு நெனைக்க சோ ரொம்ப நம்ம ஒரு க க கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டுதா அங்க யார இருந்தாலுமே லைஃப்ல முன்னுக்கு வரணு சோ அந்த காசை வந்துட்டு நம்ம எப்டி சேமிக்கிறது அப்டின்னு பாக்குறதுதான் ரொம்ப நல்லது சரி ஓகே யாரோ மெசேஜ் பண்றாங்க யாரோ கேக்குறாங்க ஆ அதுல வந்து குடுத்து நமக்கு வந்து அதுல இருந்து நமக்கு ஒரு காசு வரு அப்டின்னு சொல்ட்டு இந்த மாரி நம்ம ஒரு தப்பான வழியில போனா அது தப்பான வழியிலேயே காசு போயிடு அப்டின்னுதா நெனைக்கிறே நானு சோ ரொம்ப பாதுகாப்பா இர் கனு
ஆமா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க நம்ம கஷ்டப்பட்டுட்டு சம்பாறிக்கிறது பெருசில்ல பட் அது எப்டி நம்ம சேமிச்சு வெக்கிறோ எப்டி வீண் வரையம் பண்ணாம இருக்குறோ அப்டிங்கிறது பொறுத்துதா எல்லாமே இருக்கு இல்லைங்களா நம்ப வந்து சரி நம்ப ஒரூவா போட்டா ரெண்டு ரூவா கெடைக்கிது அஞ்சு ரூவா கெடைக்குது அப்டின் சொல்லி நம்ம போட்டோ அப்டின்னா நம்மகிட்ட இருக்குற இருப்புமே வந்து இல்லாமதா இருக்கு சோ நம்ப இருக்குற இருப்ப வந்து எப்டி சேமிச்சு வெச்சு நாளைக்கு நம்ம வந்து அத ஒரு யூஸ்ஃபுல்லா இதா கொண்டு போணு அப்டின்னு நம்ம நெனைக்கிறமோ அத பொறுத்து கொஞ்சோ நல்ல இதா அமையுமில்லைங்களா தோழி
ம் கண்டிப்பா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மதா அது எல்லாருமே வந்துட்டு அவுங்களுக்கு இப்போ ஒரு காலேஜ் முடிச்சு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோ னோ அப்டி ப அப்டின்னு ஒரு ஒரு சின்ன பசங்க இருந்தா கூட அவுங்க வந்துட்டு அத யோசிக்கணு நம்ம இவ்ளோ சம்பாதிக்கிறோ அதுல இருந்துட்டு ஒரு அம்பது பர்சன்டேஜ் சம்பாதிக்கிறோ நூறு பர்சன்டேஜ் சம்பார்ன ஒரு அம்பது பர்சன்டேஜ் வந்து செலவு பண்ணனு மீத ஒரு ம் இரவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்துட்டு நம்ம செலவு பண்ணிட்டு ஒரு இருவத்தஞ்சு பர்சன்டேஜ் சேத்து வெச்சனாவே போது அத வ எதோ ஒரு ப நூ ருபால ஒரு பத்து ருபா சேமிச்சுட்டே வந்தா கூட அதொரு பத்து வர்ஷங் கழிச்சு அது பெரிய அமௌண்டா நமக்கே வந்து தேவப்படு
கண்டிப்பா ஆமாங்க தோழி நீங்க சொன்னது எல்லாமே பயனுள்ள விஷ் யமா இருகுது இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேஸ் லாங்க தோழி செரிங்க நன்றி நன்றி